ஹலோ
ஆ ஹலோ வணக்கெங்க
ஆ வணக்கோ வணக்கோ என்ன பண்றீங்கோ
ஆ நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கேங்க நீங்க
உம் ஆ நல்லா இருக்கேங்க
உம் அப்றென்ன சாப்ட்டீங்ளா
டங்க நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ நா சாப்டே
டுல நல்லா இருக்காங்ளா
ஆ வீட்ல எல்லாரு நல்லா இருக்றாங்க க அங்க நல்லா இருக்காங்களா இன்னிக்கிங்கலாக்கா பூண்டு கொழம்பக்கா
பூண்டு கொழம்புங்ளா செரி செரி உம் நீங்க படோ நாங்க நீங்க படோ என்ன பாவ் ரீசென்டா பாத்தீங்களா படோ எல்லாம் புது படம்
படமாங்கா ஆ படோ இப்பகூட படோ வந்துச்சுங்ளே
ப்ள ஜனநாயகம் உம் உம் கருப்பு பாக்லீங்ளா
உம் கருப்பும் பாத்தே
உம் இப்ப பிளாஸ்ட் வந்துறுகுது அத பாத்தீங்ளா
உம் செரி செரி எப்டி இருந்தது பிளா ஆ பிளாஸ்ட் பட எல்லா பாத்த த கருப்பு பாத்துட்டே பிளாஸ்ட் படோ நல்லா இருந்துச்சு எல்லாத்த விட
ஓகே ஓகேங்கனா ஆ பிளாஸ்ட்டு நல்லா இருந்துசுல அதவிட கருப்பு நல்லா இருந்த மாதிரி பிளாஸ் நல்லா இரு
உம் கருப்பு நா லாஸ்ட் சீன் பாக்கல தூங்கிட்டு இருந்தே
ஓ
அஹ அது படம் பாருங்க செகண்ட் ஷோ போய் பாப்போமா அதனால அப்போ கொஞ்சோ தூங்கிட்டேன அது என்ன டி வி லேய பாக்கணும்னு நினைச்ச முடியல பிளாஸ்ட் வந்து கொஞ்சம் து இதுவா வீட்டிலே போட்டு பாத்தோ அதனால அது புல்லாவே பாத்தா அது நல்லா இருந்ததாண்ணா
ஆ
ம் அந்த கராத்தே எதுவு
அதா அதா அந்த அந்த அந்த சீன் வச்சே முடிச்
ஆமா ஆனா நல்லாருந்துச்சு கடைசியில அபிராமி ஃபைட் பண்றது அதெல்லா நல்லாருந்தது கொஞ்ச ம் ம் ஆ ஆப் ஆமா கடைசியில அவங்க சித்த பண்ற ஒரு கேரக்டர் வந்தாங்களே அவரு கராத்த அவரு ஒ ஆ ம் ஆமா ஆமா அதெல்லா கொஞ்ச நல்லாருந்தது
அத விட கருப்பு மூவி நல்லா இருந்துச்சுன்னு எல்லா சொன்னாங்க
கருப்பு மூவி கொஞ்ச போர் அச்சுது அந்த கேரளா கேள் வர வரி நல்லா இருந்தது கேரளா கேளுக்கு ஹெல்ப் பண்றாங்களா அதுவேறி கொஞ்ச நல்லாருந்துச்சு அதுக்கு மேற்பட்டு கொஞ்ச அப்படியே போர் வச்சு பட பார்கதே கொஞ்ச வெத் தூக்கமா வந்தது
ஆ
ம் அது நா செகண்ட் ஷோ பாத்ததுனால அப்படியானு என தெரியல ஃபர்ஸ்ட் டேவே போயிட்டோ
ஓ அதா பிரச்சனைையாப்பது
ஆமா அதனால என தெரியல
பக்க தான ரொம்ப புடிக்குமோ
மூவிபாக்க பிடிக்காது வேற வழி இல்லல்ல தா ட்ர இது அத நம்ம டைம்ப்பதே டி வில தான
ஆமா அப்ப நாடகலா அதிகமா பாப்பீங்க
நாடக பாத்திருந்தோ இப்ப நாங்க கேபிள் எடுத்துட்டோ இது அப்டியே இதா நெட்ஃளிக்ஸ் து ஆட் ஸ்டார் அந்த மாரி போட்டு பாத்துக்கிறோ அதனால அதல தேவனா பாப்போ சீரியல் அது ஒரு சீரியல் தா விஜய் டி வி சீரியல்
விஜய் டிவி தா பாப்பீங்களா இல்ல எங்க வீட்லல்லா சன் டி விதா பாப்பாங்க
ம் எங்க வீட்ல அம்மா வீ்ட்லல்லா சன் டி வி இங்க வந்து விஜய் டி வி பாத்த பழக்க ஆயிடுச்சு அதனால விஜய் டி வில இந்த சிறுகடிக்க ஆச அதுலா நல்லாருக்கு
கேள்விப்பட்டிருக்கே நா இல்ல நானா சன் டி விலயே நாடக பாக்க மாட்டே வீட்ல நா வந்தன் முன்ன வீட்டுகு வந்தம்னா ஒடனே நாடக போட்டு பாத்துகிட்ருக்கு
ம் ம் அந்த மாரில்லா கொஞ்ச நல்லருக்கு அதெல்லா கொஞ்ச இன்ட்ரெஸ்ட் தா பாக்குவோ ம்
அதா ஹாஸ்டர்ல்லா இருக்கனால இப்பல்லா அதுல பூந்துட்டீங்க
ஆமா ம்
இதெல்லா பாக்குறதில்ல முன்னால ஒரு காலத்துல டி விய போட்டாவே அந்த சன் டி வி இந்த
இல்ல அப்படிதான நாங்களு பாத்துட்ருந்தோ இப்பதா எல்லா நெட்ப்பளிக்ஸ்சு பா அது மாரி வந்துச்சுங்களா ஆட் ஸ்டார்னு பட பாக்க ஆரம்பிச்சோ நெறைய அது பகல்லா பகலு பகலெல்லா வேலையே சரியா இருக்கு எனக்கு வீட்டு வேல எதுனு ம் நைட்ல வந்தா இப்ப பாக்கு
எங்க நைட்டு காலையிலருந்து வேலை செஞ்சீங்கன்னா நைட் தூங்குறதுக்கே நேர சரியாயிருமே
இல்ல இவங்க எங்க ஹஸ்பண்ட் நைட்ல தா படம் போட்டு பாக்கு நைட் த வந்து பட பாப்பாங்க அந்த டைம்ல தா புது படல்லா போடுவாங்க
ஓகே ஓகேங்க்கா
படம் பாக்கலா அந்த படம் பாக்கலா போவங்க அப்போ நா தூங்கிடுவே அவங்கதா பாக்குவாங்க நமக்கு படுத்தாபோது கொஞ்ச நேரத்துக் தூக்க வந்துரு ஏனா இன்னைக்கெல்லா வேல செஞ்சுட்டு ஆ வேல செஞ்சுட்டு வீடு பெருக்கற்து சாமான் கழுவற்து இதுவே செரியாருக்கு ஆமா இல்ல காலைல் நேரோல்லா இல்ல கொண்டே ட்டாதா எழுவோ இந்த கோலம் போட்றதுக்காக ஒரு அஞ்சு அஞ்சே முக்காக்கு அப்டியே எழு ந்து அதுக்கு மட்டு போய் கோலம் போட்டு வர்ணு
அது சேரி ஆமா அது ஒரு பெரிய விஷ்
ஆமா அது வா அது வார்த்துக்கு ஒரு வாட்டிதா எனக் கே அந்த வார்த்துக்கு ஒருவாட்டி போட்றதே கொஞ்ச கஷ்டந்தா இங்க நெறைய மூணு வீடு இருக்குது அப்டி இல்ல இங்க மூணு ஃபேம்லி இருக்குறதுனால ஆளுக்கு ஒரு ஒரு வார இந்த வீட்டு உள்ளோ அப்பார்ட்மென்ட்லா இல்ல எங்க வீடே க்கி மேல கீழ இருக்கு கீழ இருக்கிறவ்ங்க கொஞ்ச மே அவ்ங்க இருக்காங்க நாங்க மேல இருக்கோ நா ஒரு வாட்டி அப்றோ கீழ இருக்கறவ்ங்க ஒரு வாட்டி அப் ப்பே இது உள்ளவே இன்னொரு வீடு இருக்கு அவ்ங்க ஒரு வாட்டி
ஓமா ம் ஆ மொத்த மூணு வீடு இருக்குது மூணு வீட்ல ஒரு வார மாத்தி மாத்தி போட்டுக்வீங்க
ஆமாம்மா அது அவ்ங்களா ம் ஆமா அவ்ங்க சாமி கும்புட்றதுனால கொஞ்ச சீக்கிர போய் போட்டு வர்ணு அது மட்டு கீழ இருக்குறவ்ங்க சீக்கிர சாமி கும்புட்ருவாங்க
ஆ ஆ பரவால்ல வ அப்ப வந்து நீங்க மூணு வாரத்துக்கு ஒரு வாட்டி போடுவீங்க
ஆமாம்மா ஃபிஃப்டீன் டேஸ் ஒரு வாட்ட எனக்
பரவால்ல இதக்கூட பிரிச்சுக்கிட்டீங் இங்க எங்க வீட்லலா டெய்லியுமே எங்க அம்மாலா போட்ருவாங்க
ம் ம் ஏ எனக்கு எனக்கு கோலம்போடவே தெரியாது பா நா யூட்யூப் பாத்து போறது
நீங்க எதுக்கு கோலம் போட்டு கத்துக்கிட்டு இப்பதா அச்சு வந்துருச்சுன்னு சொல்லுவாங்கள அச்சு
இல்ல அதோட நம்ம போட்றது நல்லாக்குது
ம் ம்
முன்னலா ஒன்போதாச்சு பதுனோராச்சு அதுமார்லா ஒரு முக்கியமான நாளு போட்றோ பொங்கல் அன்னைக்கு பெரிய கோலம் போடுவோ அந்த மார்லா
பொங்கல் அன்னைக்கு இல்ல கம்முனு எப்டி பொங்கல் அன்னைக்கு மூணு பேரு சேந்து போட் ருவீங்ளா
இல்ல நானு பக்கத்து வீட்ல ஒரு அக்கா சேந்து போடுவோ ம் அவுங்க ஹெல்ப்க்கு வருவாங்க எந்தட் எந்த டேன்னா அவுங்க ஹெல்ப்க்கு வருவாங்க அவுங்க டேன்னா நா ஹெல்ப் போவே
ஓ அதுனாலே அதா இந்த பொங்கல் டேம்னா தா இந்த மாரி நெறையா செலவு வரு
ஆமா ம் அவுங்க வந்து என்ன கூப்டுவாங்க நானு அவுங்க
பொங்கலு தீபாவளி ரெண்டு அ இதுல போடுவீங்களா இல்ல பொங்கல் மட்டுந்தா போடுவீங்களா
பொங்கலு தீபாவளி போன தீபாவளி ரொம்ப பெருசா போட்டதில்ல என்ந்து வந்ததுல்ல டேன்னு
ம் ம்
கீழ அவ்ங்க கீழ இருக்றவ்ங்க வந்து அவுங்க போட்ருவாங்க தீபாவளிக்கெல்லா
ஓ அம் அதாவ்து அந்த வார எந்த ஆ இது வாராங்களோ அவுங்க போட்டவ்ங்க புரியுது புரியுது அ அது சேர் ரைட் ரைட் கருத்து
ம் போனவாட்டி பொங்கலுக்கு என்ந்தே வந்ச்சு இந்தவாட்டி பொங்கலுக்கு என்ந்தே வந்ச்சு நா போட் நானு அந்த அக் காவு போட்டோ சேந்து
பரவாலைங்களே இதுவு பரவால்லதா ஆனா எங்க வீட்லலா ம் எங்க வீட்ல அப்டிலா இல்ல அம்மா போடுவாங்க அவ்ளதா இல்ல ஃவைபெல்லா ஃவைபெல்லா போட்டு பாத்ததே இல்ல
ம் இல்லப்பா எனக்கே தெரியாதுப்பா அதா எனக்கே தெரியாது நானே இப்ப கோலம் போட்டதில்ல நானே செ ஒர்க்கிங் தா ஃபஸ்ட்டு அதுகப்ற இந்த வீட்டுக்கு வந்து ஒரு நாலு வருஷோ போடவுல்ல மூணு வருஷோ
முனு வருஷோ அடேங்கப்பா எ கல்யாண ஆயி ஒன் இயர் தா ஆவுது
யாருக்கு உங்களுக்கா செர் செர் ஆனா இவ உங்க மூணு வருஷ் எனைய போட வுடல அவுங்ளே போட்ருவாங்க அப்றோ இப்போ அவுங்களுக்கு வே ல செய்ய முடியிலன்ட்டு ஆளுக்கு ஒரு ஒரு வரோ
ம் அதா எங்களுக்கெலா அப்பில்லா இல்லைங்கா நா சென்னைல எல்லா எங்க கா கோல போட்றாங்க
சென்னைலெல்லா போட மாட்டாங்க ஆமா அப்பாட்மெண்ட்
அதனால எதோ சப்போஸ் எப்பியாவது ஊருக்கு போனா நா சொல்லுவே எ அம்மா போடுவாங்க அவங் கூட நீ போலினாலு பிரச்சன இல்ல சும்மா போய் ஒக்காந்துரு அப்டினா அதா எனக் தெரியாது அப்டினா ஆஹா போட அப்ற எங்க அம்மா வந்து என்ட சொல்லி கம்ப்ளைன் பண்ணுவாங்க இப்டி வந்து டா காலங்காத்தால எந்திரிச்சி ஒரு கோல போட்டு வ இது என்னது வீட த இது பண்ணி பெருக்கி கோலம் போறதெல்லா உங்களுக்கு தெரியாதா ஏனா இந்த இதுக்கு அவுங்க அடாப்ஷன் ஆய்ட்டாங்க சென்னை இதுக்கு அடாப்ஷன் ஆய்ட்டாங்க சென்னைல எந்திரிக்கிறது சமைக்கிறது வேலைக்கு போற து ரெண்டு பேருமே வேலைக்கு போறனாலு ரெண்டு பேருமே நா எனக்கு ஒருத்தர அவுங்க வேலைக்கு போயாகனு சோ அவுங் எந்திரச்சி சமச்சிட்டு அவுங்க மட்டு கட் டிட் கெளம்பிருவாங்க நா அப்டியே ஒர்க் ஃப்ரமா வீட்ல ஒக்காந்துருவே மறுபடி சாய்ங்காலா வருவாங்க சாய்ங்கால ஒக்காந்து சேந்து செய்வோ நா மத்யான்துக்கு சேத்து செஞ் வெச்ட்டு வருவாங்க ஏனா நா எந்திரிக்கிறது உ எனக்கு வந்து ஒவ்வொரு நாளு டே ஷிப்ட்ருக்கு ஒரு நாளு எனக்கு நைட் ஷிப்டு
ம் ம்
அதனால அவுங்ளே செஞ்சிருவாங்க சமையல் செய்றது அவுங்க வேல போய் ஜாமா வாய்ன்டு வரது எ வேல அவுங் காலையில எந்திரிச்சி ஆறு மணி
ஆமா சென்னையில எல்லா இங்க அப்பாட் மெண்ட்க்குதுனால கோலம் போட மாட்டாங்க
ம் ஆமா அப்பாட்மெண்டு இருக்குனால அப்பாட்மெண்ட்ல இல்ல தனியா ஒரு வீடு வீட்டுக்காரங்க மேல இருக்காங்க நா கீழ இருக்கோ அதெல்லா கோல போடுன் சொல்லுவாங்க
ஆனா அங்க போட்டுதா ஆவனு அந்த மாரி இருந்தா
ஆஹா அவுங்களு அந்த மாரிலா சொல்ல மாட்டாங்க அவுங்களு சென்னை சிட்டியோட வாழ்ந்தவங்க தான
இல்ல சி சிட்டினா சிட்டிலியே இருக்கீங்ளா எப்டி வெளிய கொஞ்சோ உள்ள இருக்கீங்ளா
சிட்டி தா மெயின் சிட் சிட்டி இல்ல அவுட்ரு
அவுட்டர்னா சும்மா பெருக்கி தோ கோ தொளிச்சு கோலம்பு சின்ன கோலமா போட சொல்லுவாங்ளே அது கேட்ட
ஆஹா இவங்க அந்த மாரி என்கிட்ட சொன்னதில்ல நாங்ளா எதாவது தீபாவளினா கீழ அ இது நாங்ளு அவுஸோனரு சேந்து போடுவோ அப்பகீது ஏதாவது அவுங்க போடுவங்க இவுங்க போய் கூட நிப்பாங்க அவ்ளதா அதுவு நாங்கல்லா நோம்பி டைம் மேக்சிமம் இங்க இரு க்க மாட்டோ ஊருக்கு போய்ருவோ
ம் ம்
தீபாவளி பொங்கலு அதுக்கப்ற பத்தீனா எங்க ஊர்ல நோம்பி நடக் இந்தா இது எல்லாத்துக் ஊருக்கு போய்ருவோ ஏனா இங்கனா பட்டாசுலா வெய்க்க முடியாது
ஆமா
மாடில வச்சா திட்டுவாங்க ஏதாவது ஒடஞ்சு போயிடும் அப்டி இப்டின்பாங்க இதுவே நம்ம ஊர்னா ஃபுல்லா பிளேஸ் காடு டம்மு டும்முன்னு இங்க வந்துட்டு அப்டிலா கெடயாது
இங்க உம் ம் இங்க அப்டிலாம் இல்ல டெய்லியுமே பெரிய கோலம் போட்டாவனு வீடு பெருக்கணு
அவங்களோட அப்பாவோட அப்பாவே இங்கதான் பொறந்தாங்களாம் சோ அந்த காலத்துல இருந்தே போட்டதுல அவங்க அந்த மாரிலா சொல்ல மாட்டாங்க
உம் உம்
பக்கத்தூட்டுக்காரங்கேது போட்டாங்க இந்த மாரி நோம்பி நொடின்னா அப்ப நாங்க ஒ நாங்க ஆஹ் நாங்க மேக்சிமம் இங்க எங்களுக்கு வேலையேல்ல கெளம்பிருவோம் ஊருக்கு நொம்பினாவே கெளம்பிருவோம் தீபாவளி பொங்கலு அப்புறம் எங்க ஊர்ல நோம்பிலாம் நடக்கும் அஞ்சு நாளு ஆறு நாளு அங்க போனோமுனா அஞ்சு அஞ்சுங்கறது பத்து நாளா இருந்துட்டு வந்துருவோம்
ம் ம் அதனால அவங்க போட்டுப்பா அப்போ இந்தால் அப்ரோ யூடியூப் பாத்து கொஞ்சொ சின் சின்னசா கத்துக்கணும் ஏன்னா வீயு ஊருக்கு வந்தா ப்
அது அதுதான் ஒவ்வொரு நாளும் சொல்றது நான் எங்கயோ போல இங்க வந்து நம்மூட்ட என்னா பண்ணப் போற கத்துக்கிட்டு நா என்ன பண்ணப் போறேங்கறாங்க
ஆஹ் அப்டில் இல்ல இப்ப எனக்கே தெரியாதுப்பா டெய்லியுமே யூடியூப் பாத்துதான் ஒனக்கு தெரியுன்னு ல்ல சொல்லி குடுத்தாங்களா தெரியுமா நான் இங்க வந்தும் போட்டதில்ல வீட்லயும் போட்டதில்ல நானும் உங்கள மாரி சென்னைல ஒர்க் பண்ணினுருந்தேன் இப்போ வீட்ல இருக் இருக்கறதுனால இப்ப ஒருத்தர் போட்டாவணுன்றாங்க அதனால யூடியூப் வச்சுக்கற்து யூடியூப் வச்சு அது வ கத்து தறாங்க எப்டி லைவ் கோ இது வைக்கணு அதெல்லா அத வெச்சு போட்டு போட்டு பிராக்டிஸ் ஆயிடுச்சு இப்ப ரெண்டு மூணு வருஷமா
பரவாயில்லங்க அந்த மாரி அடிச்சா அந்த மாதிரில்லாம் சொன்னா கேக்க மாட் ஆனா நா என்னது வேலைக்கு போறேன் நீங்க வேணா போடுங்கங்கறாங்க
அதான் இப்ப எனக்கே தெரியாது இப்ப கூட அந்த கோலம் ஒண்ணும் போட தெரியாது யூடியூப் பாத்து போட்னா போட்ருவேன்
அஹ் அப்பவே நீ வேணா ஒனக்கு வேணுணா நீ வேணா கோலம் போட்டுக்கோ போய் போட்டு வாங்கறேன்
ம் நீங்கதான் வீட்ல இருக்கறீங்க உம் ம்
ங்கறாங்க
அதானே
பழகிருச்சு
ம்
கா கட்பண்ணிட்டு கூப் றீங்களா அஹ் இதாயிடுச்சு டைம் ஆயிடுச்சு அஹ் அஹ் ஆஹ் ஆமாங்க்கா
நாங்களே கூப்பட்டுமா நீங்க பண்றீங்ளா